வணக்கம்மா வணக்கம்மா ம் ம் நல்லார்க்கோமா நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கேங்க
ஆ வீட்ல பிள்ளைங்கல்லா எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்மா
ஆ உ பிள்ளைங்கல்லா என்ன வேல பாக்கறாங்க படிக்கிறாங்களா இல்ல வேல பாக்கறாங்களா
ஆ காலேஜு படிக்கிறாங்கமா ரெண்டு பேருமே இன்ஜினியர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங்கு
ஆ
இங்க எனக்கு வந்து ஒரு பைய ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆமாங்க நாங்க மதுரைல இருக்கோ
நீங்க ஏரு ரெண்டு பேரையு ஒரே கோர்ஸா போட்டீங்க ரெண்டு பேரையு வெவ்வேற போட்ருக்கலா இல்லயா நீங்க படிக்க வெச்சிருக்கலால்ல
அவ அவங்கள்க் வந்து அந்த இன்ஜினியரு ஐ டி போணுந்தா ஆச ஆ இப்ப எல்லாருமே ஐ டி தான கம்ப்யூட்டருக்கு வேல பாக்றாங்க அந்த மாதிரி ஆர்வோ அவுங்கள்க்கு அதிகமா இருந்துச்சு எங்க வீட்ல வந்து ஆ நாத்துனார் பசங்க அவங்க அண்ண பசங்க எல்லாருமே இன்ஜினியரிங் தா படிச்சிருக்காங்க அதுங்க அவ அவங்க விருப்பமு அதேதா இருந்தது செரி ஓகே அப்டியே இவுங்க ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் தா படிக்கிறாங்க
ம் செரி ரொம்ப நல்லது அவங்களோட விருப்பத்துல செய்யறது நமக்கு சிறப்பா இருக்கு
ஆமா ஆமாங்க ஆமாங் இப்ப பொண்ணயு இன்ஜினியரிங் தா படிக்க வெக்கறோ இப்ப மாப்பிள்ளைங்க எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணுதான கேக்கறாங்க பசங்க ஐ டி ல இருக்கவங்க ரொம்ப பேர் வந்து அதே மாதிரி ஐ டி லதா ஒ வேல பாக்கற பொண்ணதா தேட்றாங்க அதனால நாங்களு செரி பொண்ணயு ஐ டி லயே இப்ப ஐ டி வேலைக்கே போகட்டுன் சொல்லி கம்ப்யூட்டர் சய்ன் தா படிச்ட்டு இருக்காங்க அவங்க ஃபோர்த் இயர் படிக்கிறாங்க பையே தேர்ட் இயர் படிக்கிறாங்க இன்னொரு வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரு அப்புறோ கல்யாணோ மேரேஜ் அத ஆ கவனிக்க ஆரம்பிக்கணு
ஆமா
உங்க ஊர்ல எப்டிமா திருமணமெல்லா சொந்தத்துல பண்ணுவீங்களா இல்ல அன்னியத்துல பண்ணுவீங்களா
நம்ம ஊர்ல வந்து ஆ சொந்தல்லா கணக்கு கிடையாது தோழி அதெல்லா எதுமே கிடையாது இப்போ லவ் ஒரு லவ்வே பன்னக காதலிச்சி காதலிக்கிறாங்க அப்டின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்னா எது என்னானு கேக்காம அவங்க விருப்பப்படியே அவங்க கல்யாணோ பண்ணி வச்சுருவாங்க
அப்பிடியா பரவால்லயே அது இப்பல்லா ரொம்ப வந்து வேற ஜாதி அந்த மாரி இருந்துச்சுனா வேணான்னு சொல்லுவாங்கள கலப் பு திருமணம்ல்லா ஆதரிக்க ஆதரிக்காம இருக்காங்கல்லயா அந்த மாரி எதுவு இருக்கா அவங்களுக்கு
இல்ல நம்ம ஊர்ல அந்த மாரி எதுவுமே இல்ல மாடு இது அது கலப் கலப்பு திருமணோங்கிறது அதிகமாதா இருக்கு எங்க ஊர்ல கலப்பு திருமணம் அதனால யாரு அத பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்ல அவங்களுக்கு புடிச் ச்சிருக்கா அவங்களோட வாழ்க்க தானே அப்படிங்கிற மாரியே அவங்க கல்யாணோ பண்ணி வச்சுறாங்க
ஆ நல்ல முற்போக்கு சிந்தனையா இருக்கே பரவாயில்லைங்க உங்க ஊர்ல இப்ப சில இப்ப தொ தொலைக்காட்சிகள்ளளா பாக்குறப்ப ஆ இந்த சமூக கொலைகள் அந்த மாதிரில்லா ரொம்ப பண்றாங்க இல்லயா ஒரு ஜாதி விட்டு இன்னொரு ஜாதி திருமணம் பண்ணோம்னா ஆ ஜாதி கொலைகள் ரொம்ப அதிகமா நடக்குற காலகட்டமா இருக்கு இந்த மாதிரி வருவாங்ளா உம்
சொல்லுங்க சொல்லுங்க
இந்த மாரி முற்போக்கு சிந்தனை இருக்கிறதுனால தா அ இந்த ஜாதி மதோ இந்த மாதிரி வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒண்ணுங்கிற மனப்பான்மை எல்லாருக்கு வரு
இப்ப எங்க ஊர்ல ஜாதி மதம்ங்கிற வேறுபாடு இல்ல வேறுபாடு இல்லாமதா நாங்க பழகிக்கிறோ ஊர்ல இருக்கிறவங்களே அப்டிதா இருப்பாங்க அந்த மாரி இல்லாம இருப்பாங்க அது கல்யாணோ பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலு விருப்பப்பட்டாங்க கல்யாணோ பண்ணி வச்சுட்டாங்கங்கிற மாதிரிதா பண்ணுவாங்க
உம்
அது சில பேரு திருந்தாதவர்கள் இருப்பாங்க அத சொல்ல முடியாது அது ஏனா
ரொம்ப சரிதா
ஆ திருந்தாதவங்கனா ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல எண்பது எழுவது வயசுக்கு மேல எங்க ஊர்லல்லா இன்னு திருந்தல அவங்கல்லா அது அப்டியே அந்த அத பா பாத்தாங்கனா அது அப்டியே இருக்காங்க ஆனா அந்த அவங்க பிள்ளைங்கல்லா சாதாரணமா நம்ம ஒரு பிரச்சன இல்லாம ஓடிட்டு இருக்கு என்னா என்னத்த எல்லா இனமு ஒரே இனமாதா இருக்கு எங்கூர்ல
சரி சரிங்க தோழி உம் நீங்க இப்ப எது எங்கேயாச்சு ஊருக்கு போய்ட்டு வந்தீங்ளா
நா ஊருக்கு உரண்டியு போல தோழி இப்ப இந்த கும்பாபிஷேக நம்பூர்ல நடந்துச்சு ரெண்டு ரெண்டு கோவிலு ஒரே நாள்ல நடந்துச்சு ரொம்ப ஆஹ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ரேனா வீட்டுக்கு எ வீடு நடு சென்று இருக்குது ரெண்டு சைடு இந்த மேற்க ஒரு கோவிலு கெழக்க ஒரு கோவிலு கும்பாபிஷேகோ நடந்துச்சு அப்போ இங்க இருந்தே மேல தாள தோட அங்க அங்க இருந்து மேலதாளத்தோட இங்க ஒரு நாலு நாளா சிறப்பா நடந்துச்சு அ நல்லா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு
ம் உங்க கு கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரு வந்திருப்பாங்க ஊருக்கு கும்பாபிஷேகங்கிறப்ப அந்த மாரி அழைப்பு வெச்சீங்களா நீங்க
ஏ எல்லாருக்கு அழைப்பு வச்சே தோழி ஆனா அவுங்க ஒரு சில காரணத்துனால அவுங்களால வர முடியல இப்ப மா மாதவிடாங்கிறது அதுல எல்லா கலந்துக்க முடியாதுங்கள்ல
ம் ஆமா ஆமா ம் அந்த பழக்கம்தா அ இப்ப வந்து அது கூட மாறணுன் சொல்றாங்களே
அது நா வந்து தோழி நா தோழி நா வந்து இந்த ஞான இது எடுப் பாங்க இல்லையா தியானம் பண்ணுவாங்க இல்லையா
ஆமா
ஒரு குருநாதர அணுகி அவங்கள்ட வழிமுறையை கேட்டோம்னாக்கா அதுக் க்கான வழிமுறையது எப்டி நடந்துக்கணு எதென்ன என்னன்ன ஒதுக் கணு என்னன்ன சேக்கணுங்கிறது சொல்லுவாங்க அதுல என்ன ஒதுக் குனுங்கிறது ஒரு உயிரை கொண்ணு சாப்டக் கூடாது அவ்ளவுதா அதுல மத் மற்றபடி எல்லாமே உண்டு
ம்
ம் இறந்தவர்களுக்கு தீட்டில்ல பிறந்தவர்களுக்கு தீட்டில்ல இறப்பு பிறப்பு ஒன்று அ அப்போ மாதவிடாவு ஒன்று அன்னைக்கி மாதவிடா அன்னைக்கு அ ஆ சாமிட்ட உக்காந்து தியானம் பண்ணலா பூஜிக்கலா எல்லாமே செய்யலா அப்டிங்கிறாங்க ஆனா நம்ம மன சு சுத்தோ நமக்கு மனசு சரி இதை செய்யலா அப்டினு தோண்ணா மட்டு தா அந்த இடத்துக்கு நம்மப் போணு
ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதா
ம் ம்
இதெல்லா ஒரு உடல் பாதைகள் மாதிரி இப்பா உடல்லருந்து உடல்ல இருந்து வியர் வே வருது ஆ அந்த மாதிரி இதுவு ஒரு கழிவு தா வெளியே போகுதே தவிர அது தீட்டுங்கிற ஒது ஒதுக்குறதெல்லா நல்லது இல்லன் றமாரிதானா ஆ சொல்றாங்க
அதுதா தோழி ஆனா என்னன்னா நம்ம உடம்புல வந்து பெண்களுக்கு ஒரு தீட்டு வர சமயத்துல கவிச்சிய அப்டின்னு ஒரு வேகம் ஒரு ஒரு ஒரு மாதிரியான வேகோ அடிக் க்கு எல்லா புள்ளைங்களுக்கு இந்த உடல்ல உள்ள அழுக்கு வெளியாவு போது ஒரு வேகோ அடிக்கு
ம் ம்
அப்ப அந்த விளக்க ஏத்து போது அந்த ஜோதியிலந்து வேகத்த அது அந்த இந்த இந்த வேகம் அடிக்கு போது அவுங்க வெளியில போயிடுவாங்க அந்த ஜோதிக்கு உள்ள பவர் போயிடு
கேக்குது
அப்படிங்கிறதுனாலதா நம்ம வந்து மாதவிடா நேரத்துல வெளக்கேத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா மத்தபடி எல்லாமே செஞ்சுக்கலா அப்படிபாங்க அது நம்மளுடைய மனசு இப்ப நமக்கு மாதவிடா வரும்போது நம்ம வெளக்கேத்த ந ம மனசு வருதுங்களா
ம்
அ நானா குருநாதர் மூலியமா கீச்செய்னு நம்ம எல்லா எடுப்பாங்க அது மாரி எல்லா எடுத்து நா தியானம் பண்ணது நான்தா செஞ்சு ஒரு ஏழு வருஷமா பண்ண தோழி இப்ப ஆறு மா சமா நா அத விட்டுருக்கனா காரனோ என்னானா வீட்டுக்காரு தா என்னன்னா அவரு போத பண்ணி ப போத அடிச்சுட்டு வந்து அதாவது சாமியாரா போயி க்க அப்டி இப்டின்னு சண்ட போடுறதுனால கொஞ்சோ விட்ருக்குற
அப்படியா சேரி சேரிங்க இப்ப சபரிமலைக்கு கூட பெண்கள் போகலாங்கற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரன்னு சொல்றாங்க ஆண்களுக்கு மட்டுமா மட் மட்டுமே சபரிமலை போ போயிட்டு வர்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கூட பெண்களுக் கு சம உரிமை வேணு பெண்களு போகணு அந்த மாதிரி கூட சொல்றாங்க
இப்ப போய்கிட்டு தா இருக்காங்க ஆனா அந்த அது மாதவிடா தங்கனவங்க தான போய்கிட்ருக்கறாங்க
ஆமா ஆமா அந்த மாதிரி இல்லாம சிறு வயசு பெண்களும் போகலா அனுமதி குடுங்கன்னு கோட்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த மாரி கூட செய்றாங்க
எனக்கு அது எனக்கு அது சாத்தியனு படல என்னன்னா ம் அதுல எனக் இப்ப ஒ ஒ என்ன காரனோனா அதா நா சொல்றல இந்த தீட்டு வந்து நமக்கே அறுவுறு பானது தானே நமக்கே நமக்கு வரும்போது அறுவறுப்ப தா தோழி இருக்கு அது
ஆமா ஆமா அது நீங்க சொல்றது சரி தா
அ அப்ப ஒரு ஆலயத் துல போய் நம்ம தரிசிக்கும் மோது நமக்கு மனசு சுத்தம் படாதது ட்ரூ அது என்னனு எனக்கு ஏ ஏத்துக்க முடியாது அது வந்து அது தீட்டு இல்ல தா ஆனா நம்மளுக்கு நம்மளே சொல்லும் போது ஒரு அச்சமா ஒரு பொம்பளைங்களுக்கு தா அனுபவோ தெரியு அந்த எடத்த துக்கு போம்போது நமக்கு ஒரு அச்சமாதா இருக்கு அந்த கால எடுத்து அடிக்க அடி வைக்க முடியாது
ம் ம்
நா நறைய டூருக்கெல்லா போயிருக்க கோயிலுக்கள்லா நறைய போயிருக்க
ம்
ஆ அது மாரி போம்போது சில கோயில்ல போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நம்ம பஸ்ல போறோ இல்லைங்களா அந்த கழுத்துல நமக்கு ஒடம்பு ஆடும்போது அந்த க அது கூடயே அந்த காலங்கள் வந்துரு வந்துருச்சுனா ஒரு தடவ வந்துட்டு வந்தது என்னால ஒரு அது அவுங்கள பாக்கறதுக்கு பாக்க அப்படியே ஜோதியா இருக்காங்க அவ்ளோ அழகா அப்படி ஒரு பிரம்மாண்டமா ஜோ ஜோடிச்சு வச்சிருக்காங்க சாமிய அவுங்கள பாத்தது எனக்கு பா அவ்ளோ சாமினா அவ்ளோ பட்டுறதலா நா சாமினா அப்படி கும்பட்ற ஆளு அது எனக்கு அத பாத்தோனே பாகையு பா க்கவு முடியல நிக்கவு முடியல பாருங்க
சரிங்க சரிங்க தோழி ம் பசங்க உங்க பையன நல்லா படிக்க வைங்க ஐ பி எஸ் ஐ ஏ எஸ்ஸா அவங்க என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வெய்ங்க
இறைவனோட ஆசிர்வாத உங்களமா நல்லவங்களோட ஆசிர்வாத எல்லா எம் பிள்ளைங்களுக்கு சேரட்டு ஆ
அப்பறோ ந நைட் என்ன இரவு என்ன சாப்பாடு பண்ண போறிங்க நீங்க
டிபன்தா தோழி பண்லான்ட்ருக்க
என்ன சாப்புடுவிங்க
டிபனு ஏனா தம்பி மால போட்ருக்காங்க திருச்செந்தூருக்கு
அப்டியா செரி செரிங்க
இன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு இந்த மாச இருபத்தி ஆறாந் தேதி கோயிலுக்கு போறதா முடிவு
திருச்செந்தூருக்கு மால மால போட்டு போறாங்களா திருச்செந்தூருக்கு ஆ அப்பிடியா சேர் செரி
போறாங்க அந்த மாதவிடா காலம் முடிஞ்ச பிறகு போலான் சொல்றாங்க
அப்பிடியா சேர் சேர் இப்பல்லா கூட்ட அதிகமா இருக்கே திருச்செந்தூர் எந்த கோவில் போனாலு ஆ நெறைய கூட்டமா வருது மைதான இருக்கு
ஆமா தோழி
ம் ம்
தோழி நம்ம இத கொஞ்சொ கொஞ்ச நேரங் கழிச்சு கொஞ்சோ நல்லா தெளிவா பேசுங்க
செரி செரிங்க தோழி